ண்ணிட்ருக்க
நா சும்மாதாருக்கே நீ இன்னா பண்ணிட்ருக்க
நானு ஃப்ரீதா சும்மா ட்ராவல் வீடியோஸ்ல்லா பாத்துட்டு இருந்தே
சூப்பர் ல டிராவல் பண்ணும் போது அவ்வளோ ஆசையா இருக்கு
ஆமா ஆமா வீடியோஸ் பார்த்தா ஒடனே அந்த பேக் ல்லா பேக் பண்ணி வெளிய போகணும் போல இருக்குல
ஆம்மா அது உண்மதா உன் ட்ராவல்லா புடிக்குமா
ரொம்போ புடிக்கோ அந்த புதுப் புது ப்ளேஸ் லா இருக்குல்ல அது போனா
நமக்கு நியூ ப்ளேஸ்லாம் போனா ரொம்ப மைண்டு ரெஃப்ரெஷ் ஆய்டுல
ஆமா ஆமா அதேதா நானு சொல்ற ஆனா வீட்லியே இருந்தா ரொம்போ போரிங்கா ருக்கோ அதனால் தா எங்கன்னா களம்பிட்ணோன்னு களம்பிடுவே நானு வீட்லந்து
செஞ்சிட்டேருப்போ டிராவல் பண்ணும் போதா அந்த வேலெல்லா இல்லல
ஆமா அதே மாரி நம்ப டிராவல் பண்ணா ஸ்ட்ரெஸ் எல்லா நம்பளுக்கு கொறஞ்சிடுல
உம் கரக்டா எனக்கு ஹில் ஸ்டேஷன்னா ரொம்போ புடிக்கு உனக்கு எது மாரி ப்ளேஸ் புடிக்கு
எனக்கு ஹில் ஸ்டேஷன் புடிக்கு ஆனா அந்த க்ளைமட் நாச்சுரல் சைலன்ஸ் ல்லா செம்மையா ருக்குல அந்த எடத்துல அதுதா ரொம்ப புடிக்கு உனக்கு எப்புடி
எனக்கு அப்டிதா ஆனா வந்து கொஞ்ஜோ கிளைமேட் சில்லுன்னு இருந்தா நல்லா இருக்கு இங்கே நமக்கு இப்ப வெயிலா இருக்குல்ல இப்ப ஹீல் ஸ்டேஷன்ல இருந்தா நல்லாருக்குன்னு நீ சொல்லும் போத எனக்கு அங்க பொயிட்ட மாரி இருக்கு
ஆமா ஆமா ஆனா அந்த மார்னிங் அந்த டீலா குடுப்பாங்கல்ல அந்த எடத்துல சூடா சூப்பரா இருக்கு அது குடிக்க சொல்லி ஒரு ஃபீலிங் செம்மையா இருக்கு
ம் ம் ஒனக்கு பீச்லா புடிக்குமா
புடிக்குமே அதுதா எனக்கு ரொம்ப புடிக்கு இந்த சென்னைலே பீச்சு தா ரொம்பவே அந்த இது து அதனால பீச் அடிக்கடி ஒன் வீக்குக்கு ஒருவாட்டியாச்சு நா பொயிடுவே கண்டிப்பா
ம் ம் சன்செட்டு் சன்
மார்னிங் இந்த சன் செட் பாக் றக்கு ரொம்ப அழகா இருக்குல
ஆமா கரெட்டா சொன்ன சன் ரைஸுமே நல்லாருக்கு ஆஹ் நல்லா ஜாலியா இருக்கு கிட்ஸ் கூட போனா அந்த மண்ல ஜாலியா விளையாடிக்கிட்டு சன்ரைஸ் பாத்துட்டு அங்க தர இஞ்சி டீ வாங்கி குடிச்சிட்டு
ம் ம் ஆமா ஆமா ஆமா அந்த பசங்க அந்த மண்ல அந்த வீடு மாரி எதெதோ கட்டி வெளயாடிட்டு அது நல்லாரு ஆனா இதே ஃபேமிலியா நம் இப்ப பீச்சுக்கு போனோன்னா அது இன்னோ சூப்பராருக்கு
ஆமா அந்த தண்ணிலலா விளையாடுவோல அது அழுக்காதா இருக்கு ஆனாலு போய் அந்த தண்ணில எறங்கி விளையாடுவோ
ம் ஆமா மழ டைம்லலா ட்ராவல் பண்ணிருக்கியா செமையா இருக்குல அந்த ஃபீல்லா
ஆமா கரெட்டா சொல்லிட்ட மழ டைம்ல அந்த விண்டோ சிம்ட் விண்டோ சீட் மட்டு நமக்கு கெடச்சசினு வச்சுக்கோயே அந்த ட்ராவெல்ல நம்ப மட்டு தா ஜாலியா இருக்க மாரி இருக்கு
பாட்டெல்லா கேட்டுட்டே போவியா நீ ட்ராவல் பண்ண சொன்ன
ஆமா அடே ஒரு மெலோடி சாங் மெலோடி சாங்னா புடிக்கு ஆனா கொஞ்ஜமா சோம்பேறி கொஞ்ஜ தூரோ போனாலே ம்ச் படத்துகெலா போல அப்டி தோனு உனக்கு லாங் ட்ராவல்லா புடிக்குமா
பஸ்ஷு ட்ரே தா போ புடிக்கு ஆனா அந்தபஸ்ல ட்ராவல் பண்றது எனக்கு ரொம்ப புடிக்காது ட்ரெயின் ட்ராவல்லா அந்த வாமிட்டிங் சென்ஸ்லா இருக்காது இல்ல
ஆமா உனக்கு டிராவல் பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன் எல்லா இருக்குமா
ஆமா ஆமா அதுவே எனக்கு அது எப்டி சொல்றது ஒரு மைண்டே அப்செட் ஆயிடு அந்த ட்ராவல் போறது நம்ப ஹாப்பியா போவோ வீட் வீட்ல இருந்து திடீர்னு நம்ளுக்கு ஏதாது ஒடம்பு ஒரு மாரி பண்ணா அது ஒரு மாரி தானே இருக்கு
அப்பனா உனக்கு ட்ரெயின் ட்ராவல் தா கரெக்ட்டு எனக்கு வந்து அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்காதா அதனால பிரச்சன இல்ல
அதே மாரி இந்த நைட் டைம்னா பஸ்னா அது நல்லாருக்கு நைட் டைம்னா சூப்ரா இருக்கு இப்போ ஒன் ஓ கிளாக் ட்ராவல் பண்றோ அந்த மாரி டைம்னா நம்ம விண்டோஸ் கிட்ட உக்காந்துட்டு அந்த ஹெட்செட் போட் பாட்டு கேட்டுட்டு அது ஹாப்பியா நம் நம்ப கூட இருக்கிறவங்களு ஹாப்பியா அந்த மாரி இருந்தா அது இன்னு ரொம்ப செம்மையாருக்கு
ஆமா இப்போ எங்க ஃபேமலில்லா என்னா தெரியுமா பண்றாங்க ஒரு வேன் எடுத்துக்கறாங்க கிட்ஸ் எல்லாத்தையு கூட்டிட்டு ட்ரிப்பு கெளம்பியறாங்க த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் எந்த ஒர்க்கு இல்லாம ஜாலியா போறாங்க அது மாரி ஒங் க பேமிலி சைட்லா போறாங்களா இப்போ
ஓ இப்ப கூட நாங்க போயிட்டு வந்தோ எங்க அக்காவோட ரிலேஷன் யாரோ அவங்களுக்கு வந்து எதோ கோவிலுக்கு கூப்ட்டு போனாங்க ஆனா அதுவு ரொம்ப தூரொந்தா நா சொன்ன ப ட்ரெயின்ல போயட்லா அப்படின் சொன்ன ஆனா டிக்கெட் எதோ கெடைக்கல போல செரி அப்பறொ சொல் ட்டு செரி பஸ்லயே போயிட்லா அப்படின் சொல்ட்டு பஸ்ல போனோ போயிட்டே இருந்தது வண்டி பாதில அந்த பிரேக்லா விடுவாங்கல்ல
ஆமா
அப்ப அந்த பிரேக் விட சொல்ல அந்த பஜ்ஜி போண்டா அதெல்லா சாப்பறதுக்கே ரொம்ப அப்டியே ரொம்பொ நல்லா இருந்துது
அந் மாரி ம் வெளியே போனா நமக்கு ஃபுட்டுதா ஃபர்ஸ்ட் ஃப்ரபரன்ஸ்ல அது அதுக்கப்பறந்தா என்ஜாய்மெண்ட்லா
ஆமா ஆமா ஆனா ஒரேரு வாட்டி வந்து இந்த கில் ஸ்டேஷன்ஸ் சைட் போன பாக்கறதுக்கே ரொம் ம்ப அழகா இருந்துது செம்ம க்ளைமட் அப்டியே பொ செமையா இருந்துது அங்க ஃபுட்டு நல்லா இருந்துது நீ அந்த எடத்துல்லா ஃபுட்லா ட்ரை பண்ணிருக்கியா நா ஹில் ஸ்டேஷன்க்கு போயிருக்கன்
ஆமா அங்க ஃபுட் ஆக்சுவலி நல்லா இருக்காது அந்த சில்லு கிளைமேட்க்கு சூடா தர்றதால நமக்கு டேஸ்ட்டா தெரியு அதா அங்க மேட்ரே நம்ம வீட்லனா நம்மளே தோச தோச சுட் டு நம்மளே உக்காந்து சாப் ட்டோ அங்க அப்டி கெடையாதுல்ல எதாச்சு நமக்கு அழகா தட்டுல வச்சு தராங்கல்ல அதனால நமக்கு இன்னு டேஸ்டாதா தெரியு
அப்டிதா அங்கெல்லா அங்கதா சூப்பரா பண்ணுவாங்க அந்த மாரில்லா நம்பளு விரும்பி சாப்டலா நம்ம இந்த ஃபோன்ல ஒன்னே இந்த ஸ்னாப் ப்லா எடுத்து போட்லா
ஆமா ஒரு டிராவல் நம்ம முடிச்சுட்டு வரோனு வச்சுக்கோய நீஸ் சொல்ற மாரி ஸ்நாப் எடுத்தே கேலரி ஃபுல்லாகிடு
ம் ஆமா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே ஒன் பை ஒன் போட்டுட்டே போனாதா அது ஒரு என்ஜாய்மண்ட்டா இருக்கு இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின் சொல்ட்டு நீ ட்ராவல்லா எத்த நாள் அங்க ஸ்டே பண்ற மாரிலா பண்ணுவ
டூ த்ரீ டேஸ் தா நம்மக்கு தா வெளியே போன தூக்க வரமாட்டிக்கிட்டு ஒழுங்கா நீ எத்த நாள் ட்ரா ட்ராவல்லாம் பிளான் பண்ணுவீங்க
அது வந்து இடத்துக்கு ஏத்த மாரி பிளேஸ்க்கு ஏத்த மாரி தா இப்ப ஹில் ஸ்டேஷன்னா ஃபைவ் டேஸ் இருக்கலா இப்ப நார்மல் டெம் புள்ளா டூ டேஸ் தான் ஏனா அவ்ளோ இருக்காது டெம்புள்ள மோஸ்ட்டா அந்த செல அது இதுதா சொல்லுவாங்க டாச்சுயூ அதனால வந்து நா அவ்ளுயூ நா விரும்ப மாட்
எனக்கு வந்து இந்த டெம்புள் போறதுலா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்கிது கூட்டமா இருக்கா இப்பல்லா கோவில் போறதே வந்து காசு ஆக்கிட்டாங்கல்ல சாமி பாக்றதுக்கு அதுனால கொஞ்சோ இன்ட்ர ஸ் இல்லாம போயிருது
நீ இந்த சிர்வாபுரியலா பெயிருக்கியா
ரோபரி இல்ல கேள்விபட்டதுல்ல இது வரைக்கு
அது சென்னையில தா இருக்கு ஒரு வாட்டி வேணா வந்து ட்ரை பண்ணிப்பாரு சூப்பரா இருக்கும் அது வந்து ஆறு வாரம் போவாங்க தொடர்ந்து முருகர் கோவில் சொல்லுவாங்கன்னா ஆனா அவங்க செமக்கூட்டமா இருக்கும் நீ எ எப்போ போனாலும் கூட்டமாக தான் இருக்கும் அது டூஸ்டே டூஸ்டே போவாங்க சும்மா ஒரே ரஷ்ஷா இருக்கும் வேற நீ வேற எதா டெம்பிள் போயிருக்கிய உங்க ஊர்ல ஏதாச்சு
உம் நான் பிரஃபர் பண்ண மாட்டேன் நீ எப்டி பேக்கிங்ல்லாம் பண்ணுவேன் லாஸ்ட் மினிட்ல பேக் பண்ணுவிய இல்ல முன்னாடியே பிளான் பண்ணி பேக் பண்ணிடுவியா ஊருக்லாம் போ போது
இல்ல வீட்ல எல்லாம் பிளான் பண்ணிட்டே இருப்பாங்களா அப்ப வந்து எல்லாம் ஓகேவா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடு ச்சுனா எல்லா ரெடி பண்ணிடுவோ அதே மாரி மார்னிங் எல்லா நாங்க டிஃபன் எல்லா பிரேக் ஃபாஸ்ட் எல்லா சாப்ட்ருவோ வீட்லயே சாப்ட்ருவோ சாப்டுட்டு லச்சு மட்டும்தா பேக் பண்ணுவோம் மோஸ்டா அதுக்கப்புறம் டூ டேஸ் தீரி டேஸ்க்கு மட்டு லன்சு பேக் பண்ணி அது அதான் சொல்லுவா தயிர் சாதம் கர்ட் ரைஸ்னா கெட்டு போவாது அந்த மாதிரி பேக் பண்ணிப்போம் அதுதான் கொஞ்சொ யூஸ்ஃபுல்லா இருக் குள்ள
முன்னால நமக்கு வயிறு அப்செட் ஆயிடும் நம்ம ட்ராவல் பண்றத விட்டுட்டு அப்பறம் ஹாஸ்பிட்டல் தேடுற மாரி ஆயிடும் நல்லதுதா நம்ம சாப்பாட பேக் பண்ணிட்டு போறதும்
ஆமா அது சப்பாத்தி அந்த மாரி எடுத்துக்குனா கொஞ்சம் சாப்புலாம் ஒரு டூ டேஸ்க்கு ஒரு ஒன் டே கழிச்சு கூட நம்ம சாப் புலாம் ஆனா மிதி அங்க போயிட்டு அங்க என்ன ஃபுட்டு இருக்குமோ தெரியாது
தேடணும் ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல நல்லா இருக்கும் அது எப் எத்துன நாள் ஃபுட்யெல்லா யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்ப
ம் நா சில நேரத்துலல்லாம் ட்ர ஸ்டேஷனுக்கே லேட்டா போயிடுவேன் இங்க இருந்து கெளம்பிடுவோம் எல்லாமே பே எல்லா பேக்கேல்லாம் பண்ணிடுவோம் எல்லாம் கன்ஃபாம் பண்ணி புக் பண்ணிடுவோம் டிக்கெட்லாம் ஆனா அங்க ஸ்டேஷேன் போனனே ட்ரேயின் மிஸ் ப மிஸ் பண்ணிடுவோம் அந்த மா லாம் நடந்துருக்கு உனக்கு அந்த மாரிலா நடந்துருக்கா
ஆ நடந்துருக்கு எனக்குமே நாங்க வருவோம் ட்ரெயின் ஸ்டேஷன்குள்ள ட்ரெயின் இப்டி போகும் அட கடவுளே என்னடா இப்டி ஆயிட் ச்சுன்ற மாதிரி ஆயிடும்
அப்பறம் லாஸ்ட் மினிட்ல அந்த ஓடி போயி எல்லாம் ஏற்ற மாரி அந்த மாரிலாம் பண்ணுவாங்க
ஆமா மூவிஸ் மூவிக்குதா அதெல்லா செட் ஆகும் நமக்குகெல்லா சரியா வராது
அந்த டென்ஷன் இன்னும் அந்த அப்படியேதா இருக்கு எனக்கு பேக்கிங் எல்லாம் ப்ராப்பரா பண்ணுவியா நீ
நா முன்னாடி நாள் நைட்லந்து ஸ்டார்ட் பண்ணுவோ அடுத்த நாள் கெளம்பணுனா ஒண்ணு ஒண்ணா எடுத்து வப்பே
ஒரு தடவ இப்டிதா நா சார்ஜர மறந்துட்ட அது பெரிய ப்ரச்சன ஆயிச்சி எனக்கு சார்ஜர் இல்லனா எப்டி ஃபோன்ல சார்ஜர் இருந்தா தான நா ஃபோட்டோஸ்லா எடுக்க முடியு
ஆமா இப்பதா நெறைய ஷாப்ஸ் இருக்கே போயிட் டக்குனு ஒரு கடைல வாங்க வேண்டியத் தான
ஆனா அங்க அந்த மாரி இல்ல அதுக்குள் நம்ம வேற ஐஃபோன் வேற வச்சிருப்போமா அது எதுவும் பண்ண முல்ல ஃபுல் ட்ரிப்புக்கு வந்து பேட்ரி இருக்கணு அப்பதா நமக்கு கரெக்ட்டா யூஸ் பண்ண முடியு இல்லன்னா யூஸ் பண்ணவும் முடியாதுல்ல
ம் கரெக்ட்டு தா
நீ எந்த மாரி அங்க அந்த மாரி இல் ஸ்டேஷன்ல வேற போயிருக்கியா
ஆ இல் ஸ்டேஷன் போயிருக்க ஆ ம் அப்றோ வேற ஹில் ஸ்டேஷன் தா மோஸ்ட்லி நம்ம ப்ரிஃபேர் பண்றது நம்ம இருக்குற எடொ வந்து ரொம்ப ஹாட்டான ஏரியால்ல ஹில் ஸ்டேஷன் தா ஆனா வந்து கரெக்ட்டா அந் சீசனுக்கு போணு அப்டின் சொன்னா நம்ம ஸ்டே பண்ணோரு ரெசார்ட் மாரி எடுத் போனாங்க அங்க ஸ்டே பண்ணுவோ அவுட் சைட் எங்கயு சுத்தி பாக்குறதில்ல ரெசார்ட்
ஆனா நாங்க அந்த சாக்லேட்டு கீ செயின்ஸ்லா விக்குல்ல அது அதெல்லா நீ வாங்க வாங்கிர்க்க
அ வாங்கிருக்க நறையவே
அந்த லோக்கல் ஃபுட்ஸெல்லா ட்ரை பண்ணிருக்கியா லோக்கல் ஃபுட் ஸ்லா இன்னு சாப்ட்டதில்லல்ல
இல்ல நாங்க தா போய் ரெஸ்ட்டு மாரி போறது சுத்தி பாக்காம போய் தங்குறது சாப்புர்றது தூங்குற துன்ற மாரி வந்துருவோ
ஆமா அப்டிதா இருக்கணு ஆனா சில் நேரத்துல்லா அந்த ஸ்பைசியஸ் ரொம்ப புடிக்குல்ல நைட் டைம் அங்க சாப்ட ரொம்ப நல்லா இருக்கு
ஆ மோஸ்ட் ஆஃப் த ரெசாட்ஸ்லல்லா அவுங்களே செஃப் வச்சிர் பாங்க நம்ம என்ன டிஷ்ஷு சொல்றோமோ அத நமக்கு ஏத்த மாரி இன்கேஸ் நம்ம கிட்ஸ் கூட்டு போயிந்தா கொஞ்சொ காரங் கம்மியா நமக்கு காரொ அதிகமா போட்டு செஞ்சு தருவாங்க
ஆமா ஆமா நெஸ்ட் டைமு வந்து நா ஒன்ன கூப்புர்ற நம்ப ரெண்டு பேர் போயிட்டு வர்லா
கண்டிப்பா போலா
சேரி சேரி ஓகே சேரி பாய் வச்சுட்டா ஃபோன